ஹலோ
ஹலோ
ம் சொல்லு
என்ன பண்ற
உக்கான்ட்ருக்கே
உ நா இந்தா வேலை கிளம்பிட்ட போயிட்ருக்க
சேரி போயிட்டு வா
இன்னைக்கி என்ன சந்தோஷம் சொன்ன
ஆமா
ம் அதனாலதா இந்த கோவமா
ஆமா எதனால வருதுன்னு தெரியல எல்லாத்துக்கும் கோவோ வருது
எல்லாத்துக்கும் கோவம் வருதுன்னா கொஞ்சோ என்ன பண்றது தியானம் பண்ணு தியானம் தியானம் ம் யோகா இந்த மாரிலாம் எதாவ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த டிப்ரெஷன் கோவோ அப்பறோ உங்களுக்கு வேற க்குல எதாது ப்ரச்சனை இருந்துச்சுன்னா எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும் கொறச்சு விட்டுரு நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா அதெல்லா கியூர் ஆகு
அந்த மாரி எல்லா எனக்கு பண்ண தெரியாது
வேற எதா டயாபெடிக் உங்களுக்கு எதாவது இருக்குங்களா டயாபெடிக் கொலஸ்ட்ரால்
அந்த மாரி எதுவுமே கெடையாது நா ஒரு நார்மல் பீப்பிள்
ஆ நார்மல் இருக்கு ஆன வாய் மட்டுந்தா உங்களுக்கு வரு இல்லைங்களா
ஆமா கொஞ்ச அதிகமாவே இருக்கு
ம் ம் அது எங்க கிட்ட மட்டுந்தா எதனா மட்டு இருக்காது இல்லையா
ஆமா எப்பையு என் கணவரிடம் மட்டுந்தா என்னோட பாசமு செரி நேசமு செரி சண்டையு செரி எ உணர்வுகள் எ ஃபீலிங்ஸ் எல்லாமே அவர் கிட்ட மட்டுந்தா
ம் ம் அப்ப ரிமூவ் பண்ணீங்களே அது லவ்வுங்கிறதுலேயு ரிமூவ் பண்ணீங்களே
லவ்வு நா ரிமூவ் பண்ணவே இல்ல நா வந்து அம் இது ம்
எது எது சொல்லுங்க
இது அது அதுக்கு அப்பறோ ஃபர்ஸ்ட்டு ஒன்னோரு ஆப்ஷன் இருந்துச்சு அது
ஆ ஆமா இது அ
ரெண்டாவது வேற வேற என்ன சொன்னே
தெர்லயே
தெர்லமா வந்துருச்சு
ஃபுட்டு மெய்னா ரிமு பண்ண மாட்டோனு சொல்லிட்டீங்க ஏன்னா உங்களுக்கு
ஃபுட்டு இல்லாம எது இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியு அப்டின் கேட்டதுக்கான ஆன்சர் தா அது இது வந்து வேண்டா அப்டிங்கிறது இல்ல ஒண்ணு ஃபுட் இல்லாம சாப்புடாம மனுஷங்களனால வாழ முடியாது அதுக்கு அப்பறோ காசு இல்லாம வாழ முடியாது
ம்
மஸ்ட்டு அது ரெண்டாவது இந்த மாரி எல்லா இருக்கு அப்ப அதுல ஸ்கிப் பண்ண வேண்டியது எது இதெல்லா இல்லாம என்னால இருக்க முடியும்பா இது வந்து அவுங்க என் என்னோட லைஃப்க்கு இது முக்கியமான ஒரு இது இருந்தே தா நா வாழவேங்கிற மாரி எனக்கு அது இல்லாதனால அது அதையு நா ஸ்கிப் பண்ணே அதுக்கு இவ்ளோ பெரிய போராட்டோ உனக்கு
போராட்டம்னு இல்லைங்க நா என்ன போராட்டோ ரோட்ல உக்காந்து போராட்டம் பண்ணனா
ஆமா அப்டிதா சொல்றியே அது பண்ணாத இது பண்ணாதேன்னு
நா எங்கங்கே சொன்னே நீங்க போராட்டம் பண்ண சொல்லு நீங்க சொன்னீங்க அதுக்கு தா சொன்னே உங்களுக்கு ரிமூவ் பண்ணத எதுக்கு திருப்பி பண்ண தோணுதோ உங்களுக்குன்னு கேட்டே அவ்ளோதா வேற எதுவுமே நா கேக்கல
இப்ப எங்கே போய்ட்ருக்க
இப்ப கரெக்டா நான் மார்டின் அப்பார்ட்மெண்ட் கிட்ட வன்ட்டங்க
சேரி சேரி
ம்
அதுதா சொன்னே
உங்களுக் தெரியூங்ள இந்த மார்ட் நம்பர் ரோட் எங்க இருக்குன்னு
தெரியூ
ஆ எங்கீங்க சொல்லுங்க
அது அப்படியே இந்த இதுக்குள்ள போய் டேர்ன் எடுத்து அந்த ரைட் சைட் பாத்தோனா இருக்கோ
எதுக்குள்ள போயீ எதுக்குள்ள ரைட் எட்த்தோம்னா டோர்ன்ல ரைட்
அந்த எட்டு போட்றோம்ல்ல அங்க அந்த சைடு இப்டியே எடுக்கொணோ
ஓ உங்கிட்ட ஓயாம அந்த மாத்ரய அப்பப்பா சொல்றதுனால உங்களுக்கு இது ஞாபக வருது இல்லலியா
இதே நா ஒரு குத்து மதிப்பா தா சொன்னோ அதுவூ சரியாயிடுச்சி எல்லாமே நா சரியான முடிவுதா எடுப்பே எனக்கு அது நல்லா தெரியூ
அப்படியா நல்லா செய்வ் கால்ல சை சாயங்காலத் தோ சே கட்டுறீங்க
ம் அது காலயையில சாய்ந்திரங்க கூட தெரியல என்ன நாள் இன்னைக்குன்னு கூட உங்களுக்கு
எங்களுக்கு இதாங்க பகலூ ஏன்னா ந நைட் ஷிப்ட்ல எங்களுக்கு இதா பகலு நாளை கால வரூ பாத்தீங்ளா எங்களுக்கு அதா நைட்டு
அது எனக்கு நைட்டு தா
உங்களுக்கு வந்து அது பகலுங்க இது உங்களுக்கு நைட்டு எங்களுக்கு இதுதா பகலு நாளைக்கு தா எங்களுக்கு பகல்ல நைட்டு எங்களுக்கு அப்டியே மாறி மாறிதா இருக்கே
சாப்பாடு குழம்புதா இருக்கு தொட்டுக்க ஒன்னூ இல்ல
ம்
அந்னால தொட்டுக்க மாட்டே எதாது வாங்கிவோ
ஏ சோயாபீன்ஸ்ல்ல எதூவ்வூ சீக்கல வறுத்துருக்கலா
எ ஹா ஹ ஹாங் அப்பறோ
அப்பறோ அப்பறோல்ல அப்பறோ அது மட்டு தா சொன்னோ அ ஹா
கெழம்ப வெச்சிட்டோ சுண்டல் கெழம்பு தொட்டுக்கதான உனக்கு செய்ய முட் மா என்னை நைட்டுக்கு நா மாவுக்கு இருக்கு ஆளுக்கு ரெண்டு தோசைய சாப்டு படுத்துரு வந்த முடிச்சிட்டு நானு காலையில இவளுக்கு ஒன்னு மதியோ உனக்கு ஒன்னு நையீட்டு மறுபடியே இண்ணொன்னு நா சொய்ய முடியுமா
நாய காலையில பண்ணதே போதூ சாயங்காளோ வெச்சிக்கோங்க
இப்ப நிக்கனனூ இப்ப சுண்டல் குட்க் கால முட்டை சாப்டச்சி பொரியல் பண்ணோனா ஒரு பொறி ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பொறில் எப்டி பண்ண முடியு சோயாபீன்ஸ் வறுக்கறது பெருசு இல்ல நைட் ட்டுக்கு சோறு இருந்துச்சுன்னா வருத்துருப்போ நானு வச்சுக்குவே எனக்கு சோறு முட் ட்டி இருந்த சோறு உனக்கு போட்டு கொழம்பூத்தி குடுத்துட்டே தோசமாவு இருக்கு அத்னாலதா கொழம்பு வெச்சி தோச சுட்டுக்கலான்ட்டு விட்டோ
சேர் சேரி
நா இப்ப தா சாக்கி அந்த முட்டெ சோர் கொஞ்சோ இருந்ச்சு கொஞ்சோ பொரியல் வெச்சு
இப்பதா பல் வெலக்கி சாப்பிறீங்களா ஏங்க பகல்தா உங்களுக்கு பகலுன்னீங்க அப்ப ஏ பகல்ல பல் விலக்கமா இப்ப பல் வலக்கறீங்க
காலைல பசிக்கில
ஓ இதா இந்த மேரிதா சாப்டமா இருக்கநாலதா உங்களுக்கு வந்து
க்காலன நல்ல தண்ணி வந்துருச்சு நல்ல தண்ணி புடிச்சிட்டு அதுக்கப்புறோ மறுவடி படுக்கலானான் எங்க அக்காக்காரி ஃபோன் பண்ணி எ ட்ரெஸ் எடுக்க போற வீடியோ கால் பண்ணுன்னு அதுக்கப்புறோ வே க படுத்தா மறுபடி இந்த ஹோலி எஞ்சல் டிரைவர் ஃபோன் பண்ணா அவருட்ட பேசிட் படுத்தா மறுபடியூ மிஸ்ட்டுகாள்
ம்
அ
சேர் சேர் சேர்
ம் சேரிங்ளா
நாளை எட்டு மணிக்கே போய் தக்காளி வெங்காயோல்லா வாங்கி வச்சறங்க
அது உங்க விருப்பம் சொல்ல மட்டுந்தா எனக்கு முடியு கடமைகள்ல நீங்க தா நிறைவேற
அத்தன கருப்பு கோழி வாங்க வேண்டா வேண்ணா வேஸ்டுதா அது சேல் ஆக மாட்டேங்குது இன்னைக்கு கூட்டமு இல்ல
கொழுக்கட்டைக் புடிப்பேன்ல நானு கொழுக்கட்ட நல்லா ஒடுச்சுல ஒண்ணு பத்து ருவாய்க்கு குடுக்கலா நாளைக்கு நா அவுல் அவுள் உருண்டதா போட்றே
ஏன்னா இன்னைக்கு இது போட்டன்னா நாளைக்கு அவுல் உருண்ட அடுத்த நாள் தா கொழுக்கட்ட மாத்திட்டு போட்டு இனிமே
ம்
நல்லா இருந்ச்சு கொழுக்கட்டா ஆனா அ
ம் அப்டியே அந்த அரிசி மாவு
து பத்து பத்து புடிச்ச நூறு ருவா கெடச்சிருக்கு ஒரு டம்ளர் தா போட்டே மாவு இது அரிசி
ம்
இதூ அவுங்க டேஸ்ட்டு பாத்துட்டாங்கன்னா கேப்பாங்க
ம்
ஒண்ணு பிரச்சனை இல்ல நா வந்து எனக்கு கெளர்றத வேல கெளறிட்டு அ குடுத்துர்றே இட்லி சட்டியில நீ வந்து அந்த புடிப்பு புடிச்சி மட்டு வைய்யு புடிச்சி புடிச்சி புடிச்சி
அதுக்கு அந்த கொழுக்கட்ட போட்றதுக்கான டப்பா இருந்துச்ன்னா பிரச்சனையே இல்லா தூக்கி அதுல போட்டு அமிக்கி
நறையா ஸ்டஃப் பண்ணணு அதுல பாக்கலா சேரி அது இருந்த வாங்கிட்டு வா ஆன்லைன்லியு பாக்குறே
ம்
அதில போட்டு போட்டு அமிக்கி வேணா
ஏனா இதுல ஸ்டிஃவ்வா இருக்காது உடஞ்சிரு
ஆமா ஆமா இருக்காதுதா
ம்
அதை வேணா நீ வாங்கிட்டு வா கடையில இதுக்க கொழுக்கட்ட புடிக்கிற இது இருக்குங்ளானு கேட்டு
ம்
வாய்ன்ட்டு வந்தீன்னா அதுல அமுத்தி அமுத்தி வச்சின்னா ஒரு கை உருண்ட ஓ அளவு பிடிச்சு அதுல வை வச்சு ஒரு அமுத்து அமுத்தி அத மட்டு நீ அடிக்குடு மீதி நீ அத உக்காந்து அது உக்காந்து புடிக்கக்ரக்குதா அது லேட் ஆகு
ம்
அப்றோ இட்லி சட்டியில ஒரு பத்து நிமிஷோ இருந்தா போது ஆனா அந்த புடிக்கிறம்ல அது அத உக்காந்து உருண்ட பண்ணி புடிச்சி அமுத்தி அமுத்தி வெக்கறக்கு இருவது நிமிஷ ஆகுது
லேட் ஆகுது இல்லையா
லேட் ஆகுது எனக்கு அதுக்கே அரம அந்த கொழுக்கட்ட செய்ய அர மண் நேரோ டைம் எடுக்குது அதனால எனக்கு டைம் பத்த மாட்டேது அது நீ பண்ணினா மீதி வேல நா பண்ணிடுவே கிச்சன் மேல எல்லா நீ வந்து எ
நா வந்து
பண்ணிட்டு கல்ல எல்லா ஃபஸ்ட் வேக வச்சிரு கல்ல வேக வச்ட்டு இத கட் பண்ணி எழுப்பு அதப்றோ கொழுக்கட்ட இது பண்ணி
இன்ன இப்ப ந வாங்கணு நெல்லிக்கா வாங்கணு பீட்ரூட் வாங்கணு
பீட்ரூட் இருக்குல்ல இன்னைக் தான வாய்ட்டு வந்தே
ஆ பீட்ரூட் இருக்கா ஓகே ஓகே நெல்லிக்கா மட்டு வாங்கணு நெல்லிக்கா மட்டு வர போது பழ முதிர்ல வாங்கிட்டு தா ஆமா பழ முதிர்ல நெல்லிக்க வாய்ன்ட்டு வாரே வேற என்ன வாங்கனு தக்காளி வெங்காய வாங்கணு கூட்ருப்பானுங்க லைக் ஏலக்காவு சம்மங்கியு இருக்கான் பாக்ற செக் பண்றே இருந்தா வாங்கி வண்டியில போட்டற்ற வேற என்ன அதல மூணு பொருள் மட்டு வாங்கனு நெல்லிக்கா வெங்காய தக்காளி மட்டு வாங்கனு போ வாய்ங்கி போட்ற
சேரி பக்கத்துல போய்ட்டியா
ஆ வந்துட்ட பின்னாடி பேக் சைடு ரோட்ல போய்ட்ருக்கே
ம் நா கூப்புட்டா இல்ல டைம் இல்லையா
இப்ப நீங்க கூப்புறீங்ளா
அதா கேக்கற இல்ல நீயே கூப்பறியா
கூப்புடலன்னு ஒரே ஒரு இன்றக்கு
அப்ப நீயே கூப்புடு நா அவளுகிட்ட பேசிக்கிற
ம் எப்ப கூப்பறதுங்க எட்டு மணிக்கு கூப்றாங்க இப்பேயே கூப் முட்ச்சுறாங்கறீங்ளா
ஆற்ர மணிக் தான போனு இப்போ முடிச்சிரு மறுபடியு வந்து மறுபடி பேசு ரெண்டு ரெண்டு மூணு
இல்ல இன்ன டாஸ்க் முடியல ஒரு டாஸ்க் தெர்க்ல இன்னா அந்த அஞ்ச முடிக்க முட் க்ல மொதல்ல நாளாது டாஸ்கே இன்னு ஒன்ருக்கு முடிஞ்சா
அப்ப அந்த ஒண்ண முடிச்சிரு அஞ்சுமே அஞ்சு கூட நீ இன்னு முடிக்கலயா
இல்லயே யார்ட்ட நா பேசறது
ம் சேரி வை
ம்